ஆஹ் எப்டி இருக்கீங்கப்பா
நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இரு
ரொம்ப நாள் ஆச்சு போனியே காணோ
ஆமாங்க
இருக்கீங்ளா இல்லயா பிஸி ஆய் ட்டீங்களா
பிசியெல்லா இல்லங்க இங்கதா இருக்கே ஊர்லதா இருக் க்கே சரி இந்த பசங்களுக்குல்லா இப்ப லீவ் விட்டுதா சரி அவங்க எல்லாரையு எங்க அம்மா வீட்டுக்கு டே அனுப்ச்சி வுட்டுட்டு சேர் அது இங்க பக்கத்துல வந்து ட்டு ஒருத்தங்க டெய்லரிங் கத்து குடுத்துட்டுருக்காங்க சரி அதுக்கு நா சும்மா போயிட்டு அப்டி வந்துட்டு இருக்கேங்க சும்மா இந்த ச் ஜாக்கெட் ஆஹ் ஜாக்கட்டெல்லா வெட்டி தெக்கறது அதுக்கு கத்துக்கற மாரிங்க அது வீட்ல மிஷின் ருக் கு நம்பக்கிட்ட நா வந்துட்டு மிஷின் எப் டின்னா அது நா தெச்சுக்கிட்டுதா இருக்கே மிஷின்ல எப்டின்னா ஓரல்லா அடிச்சிருவேங்க அதெல்லா பண்ணுவ இந்த தலகாணி ஒர இப்ப மாரி
அந்த மா தெப்பீங்க. பொடவைக்கு ஃபால்ஸ் எல்லா அடிப்பீங்களா
ஆஹ் பொடவைக்கு ஃபால்ஸ் அடிக்கிறது அப்புறோ வந்துட்டு நம்ப சுடியெல்லா கூட இன்னொரு தையல் போடுற துல்ல உள்ளுக்குள்ள அது அப்புறோ இவங்க பேண்டு, ஷேர்ட்டு எதுனாலு தையல் போடுற து அது எல்லாமே செய்வேங்க
கீங்க
ஆனா என்னன்னா நமக்கு ஜாக்கெட் மட்டு எனக்கு ஒரு துங்க சரி அது தெக்க குடுத் ஏன்னா நம்பளுக்கு ரொம்ப இது வந்து இந்த ஜாக்கெட் இது
அதுதா பாருங்க வெளியில நம்மளோட தச்சாலே போது
அது வந்துட்டு நார் மல் ஒரு இது தெக்கறதுக்கு முதலா கத்துக்லா என்ன சொல்றீங்க அது தெச்சாலே நம்ம போது பாதி இது போட்டு போறது. அளவு கரெக்டா இருக்கணு இல்லங்க ரொம்ப முக்கியே அது இது உம் அதனால ச் செரி அதுக்கு போயட்டுருக்கே இப்போ அது இப்பதா வந்து சும்மா அளவு அது இதெல்லா வெட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமாங்க
நா கிளாஸுக்கு போனேன்னுங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே போங்க போனுங்க ஆஹ்னே என்ன அது அப்டியே கண்டினியூ பண்ணியிருந்தா வ நல்லா வந்துருக்கு நா அப் டியே விட்டுட்டே கிளாஸ முடிச்ச உடனே இன்ன சாரி ஃபால்ஸ் அடிக் கிறத அத முட்டு கண்டினியூவா அப்டி இப்பவு நம்ம சாரிக்கு ஃபால்ஸ் அடிக்கிறது பக்கத்துல யாராவது குடுத்தாங்கன்னா ஃபால்ஸ் அடிச் சு குடுக்குறது அந்த மாதிரி எல்லா செய்வே நீங்க சொன்ன மாதிரி சுடிதாராக்கு ஓரோ அடி க்குது அது மேல் தையல் போட்றது இது அந்த மாதிரி இந்த இப்ப பெட் விரிப்பு எல்லாம் மடிச்சடிக்கிறது அந்த மாதிரி எல்லா செய்வோங்க அ பிளவுஸுக்குன்னும் போது அது ரொம்ப நாள் அப்டியே கேப் விட்டதுனால இப்ப பயம் வந்துருச்சு கட் பண்றதுக்கு அ இப்ப சரியா இருக்குமோ தப்பாயிடுமா அப்டின்னு ன்ற பயம் வந்துடுச்சுங்க
உங்ளுக்கு நீங்க வந்து போகும்போது உங்ளுக்கு வந்து அந்த இது மாரல்லாம் குடுத்தாங்களாாக மெட்டீரியல் மாரல்லாம் குடுத்தாங்களா அது அது இதெல்லாம் அந்த அறிவுரைகள் இப்டி இப்டி இருக்குணு அளவு
ஆமாங்க நோட்டு வச்சு சொல்லிகுடுத்து த்தாங்க நோட்டுல வந்து நம்மளுக்கு இப்ப என்ன திக்கிறோம் அப்டின்னு ஃபஸ்ட் வந்து அந்த தையல்ல இருந்து தான சொல்லி கொடுக்குறாங்க நீர் தையலு அந்த ரவுண்ட் தையல அதுல இருந்து எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க நம்ம அந்த ஒரு சின்ன துணி வச்சு பிராக்டிக்கல் கிளாஸ்ல நம்ம அந்த மாதிரி ரியே செய்ணும் அந்த மேம் சொல்ற மாதிரி கையில வந்து ஃபர்ஸ்ட் சுத்தி ஓர அடிக்கறது வந்து கையில ஊசி நூல் வச்சு அடிக்க சொல்லுவாங்க போட சொல்லுவாங்க அதுக்கப் அப்பறம்தா மிஷின் குடுப்பாங்க ஆ ஏன்னா நம்ம ட்ல அப்பதா நிக்குனு கையில ஃபஸ்ட் ஓரம் அடிக்கணும் சுத்தி மடிச்சடிக்கணும் அதுக்கப்பறம் மிஷ ஷின்ல அடிக்கினும் அதுக்கப்பறம் அந்த ரவுண்ட் தையல் சைடு தையலல்லாம் வந்து கையில போடணும் அதுக்கப்பறம் மிஷின்ல போட சொல்லுவாங்க
அதா அதா நான் வந்துட்டு மிஷி சின் வறதுக்கு முன்னாடி கையில தாங்க தச்சுக்கிட்டு ட்ருந்தே அந்த ஓராடிக்கு தெல்லாம் கையிலயே தெச்சிருவங்க எனக்கு இப்போ கூட பாத்தீங்கன்னா அந்த மிஷினை எடுத்து வச்சுட்டு உட்காரணும் பாருங்களா அது எனக்கு ஒரு பெரும் வேலையா இருக்குமா அதுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கையிலயே தெச்சிருவே இன்னு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் எல்லாமே நா கையில தெச்சுருக்கேங்க
ஃபால்ஸ் போடுவீங்களா இப்ப ஒவ்வொருத்தரு போடுறாங்களே ஃபால்ஸ் எல்லா பொடவெக் சில பொடவைங்களுக்கு வந்து கையிலயே போட்டுறாங்க
ஆமா அதாவது என்ன பண்ணணு தெரியுமா அங்க இப்ப ஃபால்ஸ் எனக்கு வெளியில குடுக்கறதுக்கே இஷ்டோ இல்ல ஃபால்ஸோட தைமுறை வந்து வே கீழ் பக்கோ தையல் வந்துட்டு மிஷின்ல அடிச்சுக்கணு மேல் பக்கோ இருக் இருக்கற்த கையில தாங்க தெப்பாங்க பாத்தீங்கன்னா அப்பதா வந்துட்டு அது கரெக்ட்டா அழகா நிக்கு ஃபால்ஸு இப்போ என்ன பண்றாங்கன்னா ரெண்டு சைடுமே என்ன பண்றாங்க இந்த மிஷின்ல வச்சு ஓட்டி உடுறாங்க அத வந்து செரி ப்ரியாவே இல்லாம பை பையா தொங்குதுங்க நடுவுல பைய் மாரி தொங்குது பாத்தீங்களா ஆ அது அது வந்து கட் கட்றவங்களுக்கு எவ்ளோ ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவுங்களுக்கு தடுக்கு அது பாக்குறதுக்கு அழகா இருக்காது
நல்லா இருக்கே அது
அது நா என்ன பண்ணுவே தெரியுமாங்க ஃபால்ஸ வந்துட்டு நீங்க காட்டன் பொடவக்கி ரொம்ப ஈஸியா நம்ம தெச்சு வுட் றலா இப்போ நம்ம வந்து சிஃபான் பொடவைக்கி தைக்கிறதுக்கு நா என்ன பண்ணே நம்ம டேபுள் வச்சு ட்டு அந்த பொடவைய வெச் ச்சு பஸ்ட்டு கீழ் பக்கோ நீங்க தெச்சு இருங்கங்க கீழ் பக்கோ தெக்கிறது ஈஸி இல்லையா அது மேல் பக்கத்த என்ன பண்ணுங்க ஃபுல்லா அந்த இது இருக்குல்லீங்களா பெபிகுய்க் அந்த மாரி வெச்சுட்டு பெபி கால் இருக்கு இல்லங் லா அது அது அத் து துணிக்கு போட்ற அந்த க்ளூ அது சொல்றே நா அந்த ஃபெவிக்ரில் சொல்றாங் லல்லியாதோ அந்த மாரி எதோ எனக்கு என்னன் சொல்ல குண்டூசி போடலாங்க குண்டூசி என்னனா ஆ அதுஸ் தில சமயொம் ஒங்ளுக்கு பழக்கம் வெலக் காமற்க்கு உங்ளுக்கு பழக்கோர்ந்துச்சுன்னா நீங்க அத போட்டுக்கோங்க க மொத மொதல நீங்க பழகுறீங்க அப்டின் சொன்னா அத போட்டு அந்த பசய போட்டு ஒட்டீருங்க
செரிங்க
அது வந்து கொஞ் ச்சொங்கூட சுருக்கொம் இல்லாம அழகா ஒட்டிருங்க ஒங்ளுக்கு அந்த ஒட் ட்றது வந்து நிக்காது நா சொல்றது ஒட்டிட்டு அத காய வச்சுருங்க அன்னிக்கி நைட்டு் ஃபுல்லு காயட்டுங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அழக் க நீங்க ஈஸியா தெத்சிட்டு வந் துர்லாங்க கைல மேல அழக் க்க வந்து ப தயில் சாய்வு தயில் போட்டு தெக்கணும் அதுக்கு மேல் பக்கத்துக்கு மேல் பக்கமு சைடும் அழக அது எப்புடியும் பாத்தீங்கனா நீங்க அ தண்ணில நனச்டீங்கனா ஒரு பக்கா அந்த இது வந்து போயிரும் அந்து பாஸ் ச கம்மரு குல அது ஒட்டாது அத ஒட்டிக் குண்டுசி போட்டு இப்ப நாளா குண்டுசி போட்டே தெக்க பழகிடேங்க அது மொதல்ல மொதல திக்கிம் போது இத போட் டு நல்லா கைய வச்சு நீவி விட்டுட்டீங்கனா கொஞ்ச கூட நடுவுலாத் தி எடொம்ல்லாம அது ஒட்
ஓட்டிரு செரி செரிங்க
கேப்பே வராத அழகா அந்த புடவையோட ஒட்டி அமைந்து இருக்கு ம்ச் அந்த மாரி
இல்ல நீங்க பால்ஸ் அடிக்கறதுக்கு எவ்ளோ வாங்குறீங்க
இருக்குமே செய்ய செஞ்செல்லா குடுக்கறது இல்லங்க அந்த மாரி எதுவு இல்ல நா வந்து இப்போ தெரிஞ்சவங்க யாராவது வந்து கேட்டாங்கன்னா நா ஃப்ரியாவே அடிச்சி குடுத் துறே இத ஒரு இதுவா வந்து பண்ணல யா அதா வியாபாரோ மாறி அத மாரி பண்ணாலே இங்க நல்லா போகும் போல இருக்கு நம்ப மிஷின்ல ஒக்கார்ணு இல்லங் க ரொம்ப நேரோ நம்ப வீட்டு வேலையு வச்சு ட்டு இது முடியாது பண்ண முடியாது அதனால ரொம்ப இப்ப வயசானவங்க இருக்காங்க ஏ அவுங்ளுக்கு முடில ஏன்னா இந்த பாஃல்ஸ் அடிக்கறதே எல்லா எடத்துலயு ரெண்டு பக்கோ இதுல அடிச்சர்றாங்க அப்டிங்கறதுனால ஏங்கிட்ட கொண்டு வந்து குடுக்குறாங்க அது ஒரு பக்கோ நா கைல தைக்கணு அது லேட் ஆவு இல்லங்க உங்ளுக்கு உம் அது தெரிஞ் அதுக்கு மட்டு நா அத தெச்சி குடுத்தர்றே அவுங்ளுக்கு ஒன்னா காஷ் இதெல்லா வாங்கறது கெடையாது ஆனா வெளிலலா பாத் த்தீங்கன்னா வாங்குறாங்கங்க அம்பது இருந்தது இப்ப எழுவது எம்பதாயி போச்சி மிஷின்ல அடிக்கறதுக்கே இவ்ளோ வாங் அங்க பால் செடிக்க ஆமா அவங்களே வந்து ஃபால்ஸ் போட்டு அடிக்கறதுன்னா இன்னோ நூற்ருபா தாங்க அது
ஆமாங்க பால் சின்ன வாங்கி அடிக்கணும்னா இன்ன ஒரு ரோம்ப தா ஆகு
நூறுரூபா ஆயிடுது அதா எனக்கு என்னன்னா அது இந்த ஓரோ கோடு போடுறதெல்லா கூட பரவாயில்லங்க நம்மளுக்கு அந்த ஜாக்கெட் தா இருக்கலேயே பெரும் பி
அதுதாங்க அது ஒண்ணுதா தெரிஞ்சுட்டு ட்டா போதுங்க நம்ம வேரவங்களுக்கு அடிச்சு குடுக்காட்டி பரவாயில்ல நம்மளுக்கு அடிச்சாலே போதுமே ஆ
போது நா வந்துட்டு இப்ப ரெடிமேட் எல்லா கூட வாங்கடுவேங்க சுடி வாங்கிட்டு டேனா அது கொஞ்சு. பிட்டிங் நம்மளுக்கு செரி வராதுல்ல அதெல்லா கூட நா கையில புடிச்சு சிருவங்கா
ஓ மிஷின்ல போடுறதுல நீங்க கையிலயே போட்டுறீங்களா
கையிலயே போட்டுருவங்க கையில வந்துட்டு சைடு புடிக்கருது இல்லாம சைடு மட்டு புடிச்சா அசிங்கமா இருக்கு பின்னாடி முதுகு பக்கோ ரெண்டு கோடு மாரி பிடிக்கணு இல்லங்களா ளா அது மாரி புடிச்சா அது அழகா நல்லா இருக்கு உங்களுக்கு அந்த மாரி ரி அது அதுவு பண்ணிருவேன்னா ஆனா ஜாக்கெட்டுங்கிறது ரொம்ப கையிலயே பின்னாடி புடிச்சு சிருவங்க ஸ்கேள் இருக்குல்ல ஸ்கேல வெச்சு அளவு ஒரு கோடு போட்டுட்டு ஒரு கிரேன்ஸ் மாரி எடுத்துக்கோங்க துணிக்கு போடுறது அதுல கோடு போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரோ வேணுமோ கையிலேயே வந்து நீங்க ஓட்டுத்தையல் போட்டுரணு அந்த அந்த தையல் வந்து நடுவுல ஒரு முடி முடி போட்டு தையல் போடுங்க ஏன்னா மொத்தமா பிரிஞ்சு வந்தா எல்லாமே பிரிஞ்சிரு இல்லையா ஒன்னு தையலுக்கு ஒரு நாட்டு போட்டுருங்க அவ்ளோதா அது நாட்டு போட்டு போட்டு க அத அப்பிடியே தொடர்ந்து தையல் போட்டு கல் நாங்க ஆன மாரி அ அதா அந்த மாரி நான்
புதுசா செல விஷயத்த உங்ககிட்ட ஆன்மா டெய்ல்யு ங்க இதை பத்தி இப்ப கத்துக்கிட்டாங்க ஏன்னா கையில சிக்கது மிஷின்ல நீங்க சொன்ன மாரி மிஷின்லதா போடுவா
ஆ ஆமா இல்லிங்க இது வந்துட்டு அழ தா இருக்கு சிலது வந்துட்டு நீங்க கையில புடிச்சீங்கன் வைங்கள ஆனா கைல வந்து தெக்கற்துக்கு நம்மளுக்கு டைம் வேணு பொறும வேணுங்க உன்னோன்னு பழக்கொ இருக்கணு இல்லிங் ளா அந்த இதுதா இன்னொன்னு க கைல வந்து தையல் வந்து பெருசு பெருசா போடக் கூடாது அசிங்கமா இருக்கு அது பாக்கம்போது சின்னச் சின்ன தையலா போட்டு நெருக்கமா போட்டா கைல தையல் போட்டதே தெரியாம நீட்டா இருக்கு அழகா
ஆமாங்க
ஆ உங்கக்கிட்ட ஏதாவ்து டிப்ஸு இருந்தாலு எனக்கு சொல்லுங்க இத நா போய் கத்
நா சொல்ற நீங்க கத்துக்கறதையு எனக்கு சொல்லுங்க நீங்க சொன்ன மூணுமே எனக்கு ரொம்ப உபயோகமா இருந்து
அப்டிங் ரொம்ப சந்தோஷங்க ஆமா சொல்லுங்க சொல்லுங்க அது ரொம்ப உங்களுக் கு உபயோகமா இருக்கு நா சொன்னா அந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப வந்து ஈஸியான செய்முறைங்க மொதல்ல கத்துக்குறவங்களுக்கு ஆரம்பத்துக்கு உங்களுக்கு பழகிடுச்சுன்னா நீங்க பெரிய பெரிய குண்டூசிய வாங்கிப் போட்டுப் பண்ணிர்லா
சேரி சேரிங்க
சேரிங்க ஓகே வா போனம்ப எனக்கு இங்க பைய வந்துட்டா நா அனால உங்கக்கிட்ட பேசுற நாளைக்
ஆ சேரிங்க
சேரிங்க சுர்ற அ